ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
நானு நல்லா இருக்கே
ஆஹ் எப்டி போது ஸ்டடிஸ்லா ஸ்டார்ட் பண்டிங்களா
ஸ்டடிஸு லாஸ்ட் இயர்ல இருந்து ஆஹ்ஆஹ் போயிட்டு இருக்குங்க ஒவ்வொன்னா தொடங்கிட் இருக்கே
ஓகே ஓகே ஆஹ் நானு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாங்க இருக்கே ஆஹ் இந்த வருஷமாவது எப்டியாவது கிளியர் பண்ணி வேல வாங்கிரலாணு இருக்கே அந்த மைண்ட் செட்டு தா ஓடிட்டு இருக்கு நமக்கு வந்துட்டு என் எப்டி இருந்தாலு என்ன நம்ம பண்ணாலு நமக் க்குன்னு ஒரு ஆஹ் அங்கீகாரமான ஒரு வேல இது கெடச்சாதா நம்ப படிச்ச படிப்புக்கு நாளைக்கு நம்மளே மதிப் பாங்க தென் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கொழந்தைகளு ஓ நம்ம பேர நம்ம அப்பா அம்மா அப்டி இருக்காங்க நம்ம இவங்களோட வரணும்னு சொல்லி அவுங்க நம்மள பாத்து இதாவாங்க அவுங்களுக்குனு என்கரேஜ் பண்றதுக் நம்ம எப்டி இருக்கணுமோ இதெல்லா கொஞ்சோ நம்ம பண் முயற்சிக்கு பண்ணோம்னா நாளைக்கு வந்து நம்ம கொழந்தைகளுக்கு அது ஒரு ஊக்குவிப்பா இருக்கு அததா மைண்டல எனக்கு எப்பயுமே ஓடுங்க இததா நம்ம பண்ணணு ம்ச் பண்ணாதா நம்ம கொழந்தைகளுக்கு நம்ம ஒரு எடுத் எடுத்துக்காட்டா நம்ம இருக்க முடியுன்டு இப்ப எப்டி இருந்தாலு கஷ்டப்பட் டா டெய்லி ஒரு மினிமம் ஒன் ஆர்ஸ் கண்டிப்பா வந்து படிக்கிறக்குன்னு நா ஸ்பெண்ட் பண்றங்க நீங்க எப்டி ஸ்பெண்ட் பண்றிங்களா படிக்கறக்கு
ஒன் நவர் தா ஸ்பெண்ட் பண்றிங்ளா
ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தாங்க என்னோட சொல்லுங்க
ஒன் அவர்ல்லா ஒன்னவர் தா நா வொர்க்கு முடிச்சிட்டு முக்காவாசி நா ஸ்டெடிஸ்க்கு தாங்க அது பண்றே என்ன பண்றது கடந்த எல்லாத்துலயுமே ச் சக்சஸ்ஸுங்கற இடத்தையே நா பாக்காம வெறு தோல்வி தோல் தோல்வின்னு பாத்துட்டு அதனால இப்ப எப்பெல்லா ஸ்டெடிஸ்லயே இறங்கி அதுவே தாங்க இப்ப கண்ண மூட்டுனா கனவுல நீதானே அந்த மாரிதா புக்கு மே ஆப்டி டியூடு அந்த மாரிதா மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குங்க
ஆனா வந்து இத்தாங்க சரி ஏன்னா நம்ம ம எதுவுமே நெனைச்சி தோல்வினு நெனைக்க கூடாதுங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வெற்றியாதா எல்லா தோல்விகளு நமக்கு வந்து நடந்துட்டே இருக்கு அதனால நம்ம வெற்றிய நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணு ஆமா ஆமாங்க என்ன இப்ப டி என் பி எஸ் சி என்ன எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்க
குரூப் டூ ஏக்கு
குப்ரூப் டூ ஏக்குங்களா அ அ உம் ஆ ஆ இப்போ வந்து என்ன போட்ருக்காங்கன்னா குரூப் டூ ஏல அ வந்து ஆஹ குரூப் டூ ஏல வந்து இப்ப நியர் பை வந்து எக்ஸாம்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா நீங்க அப்ளை பண்ட்டீங்களா ஆ
இன்னி பண்ணலேங்க பண்ணணு
ஆமா ஆ வந்து என் அ அப்கம்மிங் இன்னு ஒரு ரெண்டு மாசத்துல வந்து எக்ஸாம் வரப்போது அதனால இப்ப நீங்க வந்து ஆ செக் பண்ணிட்டே இருங்க டேட் வந்து ரிலீஸ் பண்ணோ நமக்கு வந்து பெரிய ஆ பிளானர்லா எல்லா குடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரு
ம் உம்
பாத்தீங்ன்னா தெரியு நீங்க அதுல வந்துட்டு எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன்ன செக் பண்ணிங்கன்னு சொன்னா ஆ வரு நியர்பையில வந்து டேட் வரை கிட்ட வருதுன்னு நெனைக்கிறே அத வந்து அப்ளை பண்டீங் நா டூ ஏதாங்க டூ ஏ எழுதுனா தென் வந்து குரூப் ஃபோராது பண்ணலா ஏன்னா குரூப் ஃபோர் நம்ம பண்ணிட்டம்னா ஹ நமக்கொரு போஸ்ட் டிங் ஒரு வேலைனு ஒன்னு சீக்கிர கிடைச்சிரு தென் வந்து அதுவு கொஞ்ச ஈஸி டூ ஏவு ஈஸி ஏன்னா டூ ஏல வந்து இன்டர்வியூ போஸ்டிங் கெடையாது இன்டர்வியூ இல்ல எக்ஸாம் மட்டுந்தா சோ அத நம்ம சீக்கிர கிளியர் பன்றக்கான சான்சஸ் அதிகோங்கிறனால ரெண்டுமே வந்து கான்சன்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கே ஆஹ எப்டி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் மா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து தமிழ்லேயே கெடைச்சிருது நம்ம லாங்குவேஜ்ஜு நமக்கு புடிச்ச சப்ஜெக்ட்டு அதனால நம்ம ஆல்ரெடி இதெல்லா படிச்சிருப் போ ஒரு பத்து வருஷ எ பன்னெண்டு வருஷ பக்க தமிழே அதிகமாக படிச்சிருக்கோ அதனால இப்ப ஃபஸ்டு வந்து நா அதுதா இப்ப முக்கியமா நா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்ஸா நல்லா படிச்சிட்டு இருக்கே அப்டின்னு சொன்னோம்னா அது வந்து பாத்தீங்ன்னா இதுதா இந்த இலக்கணம் அது வந் து இன்னு நல்லா கான்சன்ட்ரேஷனா படிச்சிட்டிருக்கே ஏன்னா ஒரு மேக்சிமம் அவங் குடுத்த சிலபஸ் படி பார்த்தோம்னா நம்ம ஒரு இருவத்தஞ்சு கொஸ்டினாவது வந்து அந்த இலக்கணத்துலருந்தா வருதுங்க
சேர் சரி
இப்ப படிக்கு போது எப்படி இருக்குன்னா எல்லா நம்ம படிச்சது தான அந்த மாரி ஞாபகோ வருது பட் வந்து நம்ம கொஸ்டின பாக்கும் போது அது நியாபகோ வராது நம்ம படிச்ச போதுதா ஞாபகோ வருது
ஆனா எதுக்கு இன்ஸ்டூட் எல்லா இது பண்ணிருக்காங்க நீங்க அந்த மாதிரி போகாம புக்ஸ் நீங்களே வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்டிங்களா
ஆமாங்க இப்ப வந்து நமக்கு இதுக்குன்னே நெறைய வந்து சோசியல் மீடியா இதுல சேனல்ஸ் நெறைய இருக்கு நெறைய ரெபரன்ஸ் குடுத்திருக்காங்க பாஸ் பண்ணவங்க எல்லா அதெல்லா நோட் பண்ணி வச்சிருக்கே அவங்க குடுத்தது படி பாத்தம்மா இவங்ளே நமக்கு வந்து எல்லாத்தையு குடுத்துடுறாங்க சிலபஸ் வைஸே க்ளாஸ் எடுக்குறாங்க
உம்
பிலீபிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு நம்ம போய் ஓனா ப்ரிப்பேர் பண்ணனுனா ரொம்ப கஷ்டொந்தானங்க
ஆமா ஆமா
பொய்ட்டு நம் பண்ண முடியாது த நீங்க சொல்ற மாரி டெஸ்ட்டு பேஜ் அட்டன் பன்லா ஸ் அ நீங்க வந்து இப்ப மினிமம் வந்து நமக்கு அந்த ஒன் இயர் கு வந்து எதாவது இன்ஸ்ட்யூட் பொய் நீங்க படிக்கணூனா அதுக்கு வந்து ஒரு டுவென்ட்டி டவ்ஸ் தௌசனா நம்ம பேப்பண்ணி போனு அப்பொ வந்து பொ பேப்பண்ணி போறம்னா நம்ம அதுக்கான டைமிங் வந்து நம் முழுசா குடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணு
டுவண்ட்டி தௌசண்ட் தானா எங்க அப்டி தராங்க டுவெண்ட்டி தௌசண் எய்ட்டி தௌசனுங்க
எயிட்டி தௌசண்ட் ஆஹ் நா வந்து செக் பண்ணங்க இங்க ஒரு இது அத வந்து பேர்ரென்னான்னு எனக்கு ப இது பண்ல பட் வந்து அது வந்து என்ன பாத்திங்னா ஆஹ்
ம்
ஹோம் மேற்கு ஹோம்மேக்கர்க்கு அதாவது வீட்லர்ந்து ஹவுஸ் வைஃபா இருக்காங்கல்ல அவங்கல்லா டி என் தே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள அவங்களுக்குலா வந்துட்டூ அ அரௌண்ட் டுவெண்டிக்குள்ள தாங்க அதுக்குள்ளதா வந்துட்டு அவங் குடுத்துருக்காங்க அ இப்பஸ் பீஸு ஸ்டக்ச்சரு அது ரொம்ப கம்மியாவு இருக்கு அது
உம்
அப்படிங்ளா குடுத்துருக்காங்க அதுக்கப்பறோ வந்துட்டூ நீங்க டெஸ் பேஜு பண்ணா அட்டன் பண்ணி எல்லா அட்டன் பண்ணிக்கலா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அவைல்பு அவைலவு பண்ணி குடுக்கறாங்க ஏனா வந்து கொழந்தைகளுக்கூ கமிட்மெண்ட்ருக் கு அதுனால கிளாஸ்ஸஸ் எல்லா ஆன்லைன்லே குடுத்துர்றாங்க டெஸ்ட் வந்து ஆன்லைன்லே கண்டெக் பண்றாங்க
உம்
அதனால அதனால வந்து இப்ப வந்து அந்த இது வந்து நம்ம அட்டன் பண்ணி பாத்துக்லாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கூ வேணா அது எப்டி நா சொல்ற பாருங்க
சேர் செரி டென் இயர்ஸ் பிஃபோரே எக்ஸேம்கு ட்ரை பண்ணங்க அப்ப வந்து எனக்கு யாப்டுடூ மண்டைல ஏறல ரொம்ப டஃப்பா இருச்சுச்சி இது பண்லாம் மா வேண்டாமான் சொல்ட்டு ஒரே வருஷோ விட்டுட்ட அதுக்கப்றோ ஆஃப்டர் மேரேஜு பேபிஸ்ன்டு பொயிர்ச்சு இப் இப்பொ வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பேஃஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு போய் ச இதாகணுன் பாத்துட்டு பாத்தா இப்ப பாத்திங்கனா எல்லாமே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க யார பாத்தாலு எயிட்டி தௌசண்ட் பிஃப்டி தௌசண்ட் அப்டி சொல்லி இ இன்ஸ்டூட் இன்ஸ்ட்யூட்க்கு சொல்லிட்ருக்காங்க சேரி நம்மணூ எதாஒன்னு படிச்சு வரான்ட்டு புக்கு யார்டயாது வாங்கி படிக்கலான் பாத்தம்னா நமக்கு அதுக்கா டைமே கெடைக்க போது அதையு மீறி உக்காந்து ஒன் னவர்க்குள்ள கட கடனு எல்லா வேலையு முடிச்ட்டு உக்காந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கங்க இந்த வருஷோ எப்டியாது அடிச்சிரணுங்க
நா வந்து உங்களுக்கு சில இதெல்லா குடுக்குறேங்க அஹ் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா பாஸ் பண்ணிருப்பாங்கல அவங்க பாலோ பண்ண சேனல்ஸ்லா குடுக்குறெ அந்த சேனல்ஸ் மட்டு நீங்க பாலோ பண்ணுங் அ அவுங்க அவுங்க என்னா எப்டி அந்து நமக் கிளாஸ் குடுப்பாங்கனா சிலபஸ் வைஸ்ஸா நம்ம பொய் சிலபஸ் வைஸா வந்து தேடி நமக்கு எங்க புக்ஸ் கெடைக்குது அந்த ப்ரிப்பெர் பண்ண முடியாது அவங்க சிலபஸ் வைஸா வந்து நோட்ஸ் உங்கக் குடுப்பாங்க தென் வந்து நீங்க அதே நோட்ஸ் ச எடுத்துகூட ப்ரிப்பேர் பண்ணலா செரிங்ளா இத தாண்டி வந்து நீங்க படிக்கணூன் நா அவ் அவங்களே அந்த புக்ஸ்க்கெலா அஃபர்டபுளா பண்ணி குடுக்குறாங்க அதெல்லா எனக்கு தெரிஞ் ஒரு இரண்டாயிரொ அந்த மாதிரிக்குள்ள வ வரும் புக்ஸ் எல்லாமே அதெல்லா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ட்டு அவுங்க குடுக்குற நோட்ஸ் எல்லா எடுத்து நோட் பண்ணி படிச்சிங்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க அவங்க எடுக்குற க்ளேஸுமே நமக் கொஞ்சம் புரியுது நல்லா ஈஸியா இருக்கு இவ்வளோ குயக்கா நம்ம எக்ஸாம் அட்ட் பண்ற அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா
ஓரு டைம் எடுத்துட்டு டைம் ஒதுக்கி படிச்சோம்னா இந்த இயர் வந்து நம்ம கோல்ல அச்சீவ் பண்ணும்னு நினைக்கிறேன்
கண்டிப்பா கண்டிப்பா பண்ணனும்ங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணனும்
இதுல எந்த வயசு அப்ஜெக்ஸ்ல வருது தமிழ் தான் அதிகமா
ஆ தமிழ் வந்துட்டு டோட்டலா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வருங்க அதுக்கப்புறம் டூ ஹண்டரட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் வரும் டூ ஏக்கும் சரி குரூப் போரு இதுக்கு ரெண்டுக்குமே சரி ஹ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தமிழ் மட்டும் வருங்க பேலன்ஸ் வந்துட்டு பிப்டி வந்துட்டு இந்தியன் போ அதாவது இந்தியன் இந்திய பொருளாதாரம் இந்திய அரசியலமைப்பு அப்புறம் வந்துட்டு அரச அரசியலமைப்பு சட்டம் அஹ அதாவது சட்டங்கள் எந்தெந்த வரிசை இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் அதோடைய ஹிஸ்டரி அஹ் வரலாறு எந்தெந்த ஆஹ் குடிமையயில் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வந்திட்டே சேர்த்து ஒரு அரௌண்ட் பிப்டி கொஸ்டின் பக்கம் வருதுங்க ஜன் டொன்டி இருபத்திஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு ஜெனரல் நாலேஜ் எப்பயுமே நம்ம ஜி கே ஜென்ரல் பொது அறிவு கொஷின் வரும் பாத்தீங்களா அந்த கேள்விகள் வந்து இருபத்தஞ்சுங்க பேலன்ஸ் இருக்கு இருபத்தஞ்சுங்க மட்டும் மேக்ஸ் வருதுங்க ஏதாவது மொத்தமாகவே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாங்க அதில் வந்துட்டு நமக்கு ஆ மேக்ஸ் கணித கேள்விகள் எல்லாம் வருது
ம
ஆமாங்க ஆமாங்க
அது கணிதமா எடுத்துக்கவ ஆப்டூடு கணிதம் ஒன்னாங்க வேற வேறயா இதுவே எனக்கு குழப்புதுங்க
ஹ நீங்க வந்து ஆப்டூடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சதவிகித கணக்குகள் சொல்லுவாங்க இல்லலைங்களா சதவிகிதம் பர்சன்டேஜ் வைஸா வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்புறம் வந்துட்டு மொத்த பேரு எத்தனை பேரு எத்தனை ஆமா ஆஹ் மொத்தமா அத்தனை பேர் இருக்கறாங்க இது இது வந்து இத்தனை இவங்களை கண்டுபிடிங்க அவங்கள கண்டுபிடிங்கன்னு குடுக்கற இந்த இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து ஆப்டூடா இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா ஆஹ் கணக்குகள் தாங்க நம்ம கணிதம் தாங்க அதிகமா வரும் கணித சம்பந்தமா இருக்கிற கணக்கு இந்தான் நீளம்
உம்
ஹ நான் அதுதான் என்ன சொல்றது நான் குடுத்திருக்க நான் சொல்றன் அந்த இதை நீங்க பாலோ பண்ணீங்க அவங்க வந்து இதுல என்ன நம்ம உங்களுக்கு கேக்குவாங்க அதே மாதிரி இதுல கேக்குற கணிதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எல்சியம் ஹி சி எஃப் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த் செவன்த்லா வந்து நம்ம போட ஆரம்பச்சிருவோம் அந்த டானா கணக்குகள் சொல்லுவாங்க தெரியரிங்களா இந்த ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு அடிச்சுடிச்சு அந்ததான் பேசிக் மீசி ஆஹ் மீ பெருவகு மீ சிறு மதிப்பா அந்த மாதிரான அது அப்டி வருங்க தமிழ்ல அதுதாங்க வரும் அதிகமா அந்த மாதிரி கணக்குகளாம் பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அஹ் நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எப்படிப் பண்றதை நீங்க பண்ணி
சேரி ஏன்னா நான் தமிழு வந்து நல்லா பண்ணிருவேன் அஹ் மத்த சப்ஜெக்ட்லாம் கூட படிச்சிருவேன் இந்த மேட்ச்சு ட்ச்சுடு மட்டுந்தான் எனக்கு ஏன்னா எனக்கு மேக்ஸ்ஸே வராது ஏங்க பேசிக்கா சும்மா யோசிச்சாங் கூட வராது
அதுதான் பாருங்க உங்களுக்கு டுவென்ட்டி ஃபைவ் தான் கேக்குறாங்க புரியுதுங்களா இருபத்
ஆனா அது ட்வென்ட்டி ஃபைவ்ங்கிறது எனக்கு அ ஹண்ட்ரடு கூட அது பாருங்க சம்மாலிச்சிது ட்வென்ட்டி ஃபைவ் ங்கிறது எனக்கு ஹண்ரட் மாட் ருக்குங்க அந்த மாரி இருக்கு அது
சோ நம்ம ஜெயிக்கிறோ செரிங்ளா செரிங்கிளா அ கூப்பற்றேங்க அ செரிங்க ம்